வணக்கம் மேம் வணக்கம்
பண்ணிட்டு இருக்கீங்
கா புக் எடுக்கா காஃபி போட்லான்னு உக்காந்தமா சேரி இது ஃபோன் பேசிட்டு காஃபி போட்லா
ஓ இப்ப ஈவினிங் ஸ்னாக்ஸ் சுங்லா என்ன செஞ்சீங்க ஈவினிங் ஸ்னாக்ஸ் என்ன பண்ணீங்க
பப்பாயா பழம் இக்குது பழமையா அறுத்து வச்சுக்கிறோ ம் ம் பழஞ் சாப்புட்லா அப்புறமா காஃபி சாப்பிட்லான்ட்டு பப்பாயா பழமா அறுத்து வச்சுக்கிறோ
இது பப்பாளி பழத்த வந்து ஈவினிங் சாப்புடாதீங்கமா அது வந்து நெஞ்சு ஒரு மாறி சீக்கிரம் ஜீரணம் ஆகாது. பொருளது எப்பவுமே வந்து சாப்பிட மதியானம் சாப்பிட்றீங்களா உணவு சாப்புட்றதுக்கு பிறகு வந்து கொஞ்சோ பழம் கொஞ்சோ கட் பண்ணிட்டு கொஞ்சோ நெறைய சாப்புட இப்ப காய் நெறைய சாப்பிட்றீங்கன்னு வச்சுக்கோங்க சாதம் கொஞ்சமா சாப்பிட்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த மாறி சாப் போது கொஞ்சோ பழம் எதுனா ஒரு பழம். மத்தியானத்துல சேத்துக்குங்க ரொம்ப நல்லது அது காலைல விட
ம் ம்
த்துல சேத்துக்கிறி நல்லது ஈவினிங் இந்த டைம்ல நீங்க பழம் சாப்பிடும் போது பப்பாளி ஆரஞ்சுன்னா உடனே கொஞ்சோ ஜீரணம் ஆயிடுங்க ஒரு மாறி ஒரு மாறி சிற்றிசின் ஆஸி ட் இருக்கிறதுனால கொஞ்சோ சீக்கிரம் ஆஸி இதாயிடும் இந்த பப்பாளி பழத்துல வந்து நீங்க மெண்டு சாப்பிட்றதுனாலயோ இல்ல முழுங்கி சாப் புட்றதுனாலயோ அப்படியே நிக்கும் அந்த தோலும் உள்ள அந்த ஃபைபர் அதிகமா இருக்கறதுனால அதுல அதுனால இந்த டைம்ல எடுக்காதீங்க எப்பவுமே
இது மத்தியம் வந்து முருங்கீரை சாப்ட்டதுனால சேரி வேண்டான்ட்டு வச்சுட்டே சரி இப்ப சாப்பிட்லாமான்னு ஒரு யோசனை வேண்டான்னா வெச்சர்றே
ம் நீங்க காபியாச்சுங்ளா?
ஆங்க காஃபி சாப்புட்டு
போ
இல்ல எங் வீட்டுக்காரு ரெண்டு போண்டா வாயின்டுவந்து குடுத்தாரு
ஓ
அது வாயின்னுவந்து சாப்டுட்டு இப்ப தாங்க உக்காந்துட்டுருக்கே கரண்ட் இன்னைக்கு ல்லாம் ஃபுல்லா சடௌன்மா கரண்டே வர்ல அத்தா துணி துவைக்கலான்னு எல்லா துணியு எடுத்து வச்சே இன்னைக்கு ஊரவும் போட்டுட்ட பாத்தா கரண்ட் இல்ல மிஷின்ல அ ஒர்க் ஆவ்ல சரி எப்டியு‌அஞ்சு மணிக்கு ஆறு மணிக்கு மேலதா கரண்ட்டு வரு வந்துட்ட பிறகு அது கொஞ்சோ அ வ ம மிஷின் ரன் பண்ணிட்டு ஒரு ஆறு ஏழு மணி ஆயிடு அது அலசி அ போடுறதுக்கு
ம் ம் ம்
அ அப்டி ஆயிடு
தண்ணியில்லா நல்லா ஸ்டாக்ல இருக்கா
இருக்குங்மா இருக்குமா எங்களுக்கு வ வீட்ல ரெண்டு முற வந்துரு தண்ணி எங்குளதுல டேங்க்கு பெரிய டேங்க் தா ஒரு ஏழு அடியில பெருசா இருக்குது அத ஃபில் பண்ணிட்டோனா குடி தண்ணி தா குடி தண்ணி இது கார்ப்ரேஷன் வாட்டர் தா வருது அத வந்து நாங்க ஃபில் பண்ணிட்டோனா மோட்று போட்டு மேல ஏத்திர்வோ தண்ணி ஏத்திட்டோனா இருக்கு ஒரு வாரம் நல்லா எட்டு நாள் நல்லாவே வரு தண்ணி நல்லா தாராளமா வரு
அ
அ துணிய அதிகமா என்னைக்கு தோவைக்கிறோமோ கொஞ்சோ ஒரு நாள் ரெண்டு நாள் கொஞ்சோ அட்ஜஸ் பண்ற மாரி வரும் மத்தபடியிலா ஓகே தண்ணிக்குலா பிரச்சன இல்ல எங்க வீட்ல பெரிய கெணறு ஒண்ணு இருக்கு அந்த காலத்லே வந்து எங்க மாமனாருக்கு அப்பா
ம்
மாமனாருக்கு தாத்தா அவரு வந்து ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு எங்க எடத்துல தண்ணி எங்கன்னா இந்த தண்ணி பஞ்சோ வந்துச் சுங்ளா அப்போ ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு அப்ப என்னா பண்ணிருக்கறாங் க‌ எங்க தா த மாமனாருக்கு தாத்தா வந்து ஆ அந்த தேங்கால வெச்சு பாப்பாங்க இல்லைங்ளா தண்ணி எங்க இருக்குது நீரோட்டோ அதிகமாக்குது அப்ப பாக்கும் போது அவுங்க வாழ்ற எடத்துலே வந்திருக்கு சேரி அந்த எடத்த வந்து விட்டு குத் துருக்குங்க நா அந்த ஊருக்காக தண்ணி இல்லாத கஷ்டப் பட்றாங்களேள குடிச்சாங்களா அந்த கெணத்து தண்ணிய குடிச்சாங்களா அ கெணத்து தண்ணிய நா இதுக்கு ஒரு பெரிய வரலாறே இருக்குமா அழகா தோ தோண்டி அப்பதா கொஞ்ச சின்னசா தோண்டிருக்காங்க அதுலே வந்துட்டிருக்கு தண்ணி வந்துட்டு ஊருக்கே ஊரே சேந்துனு வீட்டுக்குள்ள போய் ச பா பண்ணின்னு இருந்துக்கறாங்க அதுக்கப் ப வந்து கெண கெணற வந்து ஊருக்காக உட்டு தந்தர்ணு அ ஒரு பா வெத்தலைல வெச்சு எங்களுக்கு வெட்டி போட்டுருங்க நாங்க எடுத்துக்குறோ அதாவது நாங்க அவுங்க ஊருக்காக குடு த்துர்னு அதுக்கப்புறோ சொந்த கொண்டாட கூடாதுன் கேட்டுட்டது செரி நா மக்கள் நல்லா இருக்கட்டுன் நெனச்சிட்டு எங்க மாமனாருக்கு அப்பா என்ன பண்ணிரு க்காங்க விட்டுட்டாங்க ஒரூபா கட் பண்ணி விட்டுட்டாங்க நல்லா தண்ணியு வந்துச்சு ஆ இன்னிக்கி வரையு பாயு எந்த பஞ்சமு இல்ல கிட்டத்தட்ட அறுவ த்தோறு வருஷமா அந்த கெணறு இருக்கு அறுவது வருஷமாவே இருக்குது எங்க மாமனாரு இறந்தே இருவது வருஷோ ஆச்சு அவுங்க அப்பா இறந்து இருவது வருஷோ ஆச்சு அவுங்க அப் பா இறந்து இருவது வரு கிட்டத்தட்ட அறுவது வருஷ ஆயிடுச்சுங்களா அறுவது வருஷமா அந்த கெணத்துல தண்ணி இன்னைக்கு வரையு கூட வ த்ததில்லப்பா எவ்ளோ தண்ணி பஞ்சோ வந்தா கூட அட்லீஸ்ட்டு ஒரு பக்கெட் தண்ணினா சொரக்கு அதுல அதுல ஒரு குடுப்பனதா எங்களுக்கு அந்த அந்த பண்ண புண்ணியமோ என்னன்னு தெரியல எங்களுக்கு எங்களுக்கு தண்ணி பஞ்சோ இங்க ஊருக்கே தண்ணி வரலன்னா கூட எங்களுக்கு வரும்பா தண்ணி அது என்னவோ கடவுள் புண்ணியத்துல எங்களுக்கு ஒரு அது குடு ப்பன தா நல்ல தண்ணியு வருது அ கெணத்துல எனிடைம் இப்ப எங்களுக்கு இந்த குடி தண்ணி வரல எதனா ப பைப்பு பிரச்சன விட முடியாத சுச்சுவேஷன் அப்டில்லா இருந்துச்சுன்னா அ கெணத்து தண்ணிய வந்து நாங்க எடுத் து உபயோகப்படுத்திக்கிறோ அது ஒண்ணு பிரச்சனையே கெடையாது வெளித்தண்ணிக்கோ இல்ல எ சப்போஸ் எமர்ஜென்சிக்கு இப்ப நெறைய தண்ணி வேணு இப்போ நெறைய சொந்தக்காரங்க வந் டாங்க தண்ணி வரலன்னா நாங்க வெலைக்குல்லா வாங்கறது இல்லப்பா தண்ணி நாங்க கெணத்துல இருந்தே வந்து சேந்திப்போ இல்ல மோட்டர் போட்டுப்போ எங்களது தான மோட்டர் போட்டு கூட தண்ணி இழுத்துப்போ கொஞ்சோ அதெல்லா ஒண்ணு பிரச்சன இல்லப்பா எங்களுக்கு தண்ணி பொறுத்த வரையு கடவுள் புண்ணியத்துல நல்லாவே வருது ம் என்ன பண்ணிட்டு இருக்காரு உங்க கணவர் என்ன பண்ணிட் ட்ருக்காருங்க
இந்த டி வி பாத்துனுக்கிறாருங்க
ம்
பழைய படல்லா அவங்களுக்கு ரொம்ப புடிக்கோ எ எம் ஜி ஆர் படங்க அது போட்டுன்னு பாத்துன்னுக்குறாங்க
எங்க அப்பா கூட ரொம்ப எம் ஜி ஆர் படன்னா உயிருங்க எம் ஜி ஆர் பட சலிக்காம பாக்குவாரு கே டி வு அவரு ரயில்வேல ஒர்க் பண்ணியிருந்தாரு ரெண்டு மணி ஆனா கே டி வில அந்த பழையப்பட எல்லா போடுவாங்க தெரியுங்களா அப்ப நாங்க ஸ்கூல் உட்டு போ அப்பதா சாப்டுட்டு சாப்ட்டு பத்து வந்தோன்னா நாங்க மதியானத்தில சாப்ட்டு வெளிய போது எங்க அப்பா கரெக்டா உள்ள நொழைய மோதே ரிமோட் ட்டோட வருவாரு அம்மா கே டிவிய போடுங்க கே டிவிய போடுங்க கே டிவிய போடுங்க அவ்ளோதா உள்ள வரம்போதே கே டிவில தா வருவாரு அது போட்டுட்டு சிவாஜி படம் பாத்துட்டு நாலு மணிக்கு மேல அவரு ஆஃபிஸ் போவாரு படம் பாக்குற ஹாபிட் வந்து அ‌ இ ரொம்ப காலத்துக்கு எங்க அப் பாக்கிட்ட இருந்துச்சுங்க சின்ன டிவி தாங்க அப்பல்லா வீட்ல இருக்கும் போது இப்பல்லாதான எல் சி டி டிவி பெருசு பெருசா இருக்குதுங்க அப்பெல்லா அப்டி கெடையாது சின்ன சின்ன டிவிங்க தா அப்பவே என்ன பண் பண்ணுவாங்க அந்த டிவிலே அந்த டிவி கனெக்ஷன் குடுத்து அந்த கே டி வில அந்த பழைய படத்த பாத்துட்டு தா அவர் வெளியவே போவாருங்க ம் ம் ம் என்ன உங்க பேரன் வந்துட்டாருங்களா ஸ்கூல்லந்து
உன்னு இல்லங்க ஆறு மணிக்கு வருவாப்டி
ம்
மணி ஆறாவது கொஞ்ச பெரிய கிளாஸ் போய்கிறான் கொஞ்ச லேட் ஆவுது அ அ அதனால கொஞ்ச லேட் ஆவுது
நல்லா படிக்கிறாரு புடையா
அ படிக்கிறாப்புடிங்க நல்லா படிக்கிறாரு ம்கு
உங்க பைய இருக்கறாருங்களா ஆஃபீஸ்க்கு போயிட்டாருங்களா
ஆஃபீஸ்க்கு போயிருக்காங்கங்க ஏழு மணிக்கு மேல வருவாங்க எப்பயு ஆர் ஃபிசப்பு வேலைய பொறுத்து வேலைய பொறுத்து இதுல வ வழியில டிராஃபிக் வேறல்லையா
அ
டிராஃபிக்கு அதெல்லா பாத்துக்கிட்டு வந்துருவாப்புடி
ம் ம் ம் இல்ல உங்க பொண்ணு அங்கேயே இருக்கறாங்கன்னு சொன்னீங்கள போய் பாத்துட்டு வந்தீங்களா உங்க
எங்க பெரிய பொண்ணு போயிட்டு வந்தோங்க போய் பாத்துட் வந்னோ இன்னைக்கி வெளிய போறேன்னாங்க
அ
இல்லன்னா வந்துப்பாங்க இன்னைக்கி மாங்காட்ல ஒரு கோயிலுக்கு போலாமான்னு சொல்லி கேட்டாங்க செரி அப்பறோ பாப் பெரியவளுக்கு பெறந்த நாள் வருதுமா டிரெஸ்ஸூ வாங்கணு நாங்க வெளிய அ அ அ நாங்க வெளிய போறோ அ நாங்க அ சேரிம்மா ஹே ராவோ ம் கெளம்பி போய் வாங்க ஏனா இப்போ ஸ்கூல் லீவு அவுங்களுக்கு பொதங்கெழம வரல லீவு அதனால செரி இது டைம் வாங்கிட்டாகா நல்லதுன்னு வாங்க அ கடைக்கு ஷாப்பிங் போறேனாங்க ஷாப்பிங் போய் வாங்கினு வருவாங்க அ அ
ஏ கேக்குறீங்க நெஜமாதா சூப்பரா இருக்குங்க கோயில் அங்க இருக்கு இருக்கற கோயில்லா நா பாத்துருக்கறே நல்லாதா இருக்குது கோயிலு நல்லா இருக்கு தேட்டரு துக்கு நல்லா இருக்குது வெளில எல்லா நல்லாதா இருக்குது அங்க சுத் தி இருக்குறதுங்க எல்லா மே வந்து நல்ல கோயில் குளத்தோடு நல்ல நடுவுல அமைஞ்சிருக்கு பாத்திருக்கே நல்னாலு பிளேஸ் நல்லா இருக்கு அதே மாரி மகாபலிபுரத்து போயிருந்தோம்மா நாங்க போன மாசோ அ இதுத்த சுற்றுலா தா போயிருந்தோ நெஜமாவே அவ்ளோ அருமையா இருந்துச்சு அந்த சிப் பங்கள்லா என்ன அழகா செதுக்கிருக்காங்க ஒரே ஒரே பாறாங்கள்ல ஒரு யானையோட உருவம் கொண்டு வந்திருக்காங்க ஒரே பாறாங்கள்ல ஒரு கோயிலே செதுக்கிருக்காங்க ஒரு கோயில் கர்ப்பக அது இதுவே அப்டியே அதே செ அது எப்டிங்க பண்ணிருப்பாங்க ஒரு உளி வந்து கிட்டத்தட்ட ஒரு ஆயிர வருஷத்துக்கு முன்னாடி இரு குன்னு வச்சுக்கங்களே அது
உமைய ரெண்டாயிர வருஷத்துக்கு முன்னால இரு குமா அது பல்லவர் காலத்துல
பல்லவர் காலத்துல இருந்திருக்கு பாருங்க ரெண்டாயிர வருஷோ இல்ல ஆயிர வருஷ கூட இருக்குன்னு வச்சுக்கோங்க ஆனா அ இப்போ கூட அத அப்டி அத வந்து பராமரிக்கிற மொற வந்து ரொம்ப நல்லா இருந்தது தெர்மா எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்தது அங்க அழகா அதுக்குன்னு ஒரு கேட்டு போட்டு அதுக் குன்னு ஒரு ஆள் வச்சு ஆ பா கண்காட்சியா வச்சு மக்கள வந்து அது அது வந்து பொக் கிஷ மாரி வச்சு இன்னைக்கி வரையு வந்து அழகா அத பராமரிச்சுட்டு வந்துட்டு ருக்காங்க நம்ம தமிழ்நாட்டுல வந்து ஒரு பெருமையான ஒரு விஷயனா நெஜமாவே ஆ ஸ் சொல்லலாமா அந்த அந்த எடத்த வந்து கண்டிப்பா சொல்லலா நல்லாவே இருக்கு சூப்பரா இருக்கு அந்த எடமே எனக்கு ரொம்ப புடிச்சிருந்தது அது ரொம்ப நல்லா இருந்தது அ அத பாக்க வேண்டிய எடோ கடல் பகுதி வந்து எப் எப்பமே இருக்கிற மாரி இருக்கு கடல் எப்டி இருக்குமோ அப்டிதா இருக்குது எனக்கு எனக்கு அவ்ளோ பெரிய வித்தியாச தெரியல ஆனா எனக்கு இது ஒரு சில வித்தியாசதா சிற்பங்கள் வந்து எப் எப்டி ஒரே கல்ல கொடஞ்சிருப்பாங்க இது எத்தன நாள் ஆயிருக்கு இது பண்ணிருக்கு இப்ப அப்பவே அந்த சிந்தனையோட அது செஞ்சிருக்காங்க பாத்தீங்களா இப்ப வந்து நெறைய டெக் டெக்னாலஜி வந்துருச்சு நெறைய டூல்ஸ் வந்துருச்சு அது வச்சு அப்டியே செதுக்கி இருக்குறாங்க அப்டியே கே எலக்ட்ரான் கரண்ட் கண்டுபுஸ் ச்சாங்க அதுலருந்து அப்டியே செதுக்கிறாங்க ஷேப் கொண்டு வந்துறாங்க அந்த வடிவத்த கொண்டு வந்துறாங்க அச் சு கொண்டு வந்துருக்காங்க அச்சு வச்சு எடுத்துட்டு வந்துறாங்க அந்த ஷேப்ப ஆனா அவுங்க அந்த கையிலே ஆமா அந் இந்த உளின் கையிலே வந்து கொண்டு வர்ரது வந்து ரொம்ப பெரிய விஷயமா நிஜமாதா இத பத்தி அடுத்த இணைப்புல வந்து உங்களுக்கு கூப்பறே இணைப்புலயே இருங்க அடுத்த இணைப்புல நா உங்கள கூப்பறே நன்றிம்மா நன்றி